ஹலோ சிஸ்டர் கேக்குதா கேக்குதா சிஸ்டர் ஆ கேக்குது சிஸ்
எப்டி இருக்கீங்க இந்தா இப்பதான் நானு சமையல் முடிச்சுட்டுதா வந்து உக்காந்துருக்கே
நாந்தா சிஸ்டர் காலையிலிருந்து இன்னைக்கி ஒரே வேலைங்ளா இன்னைக்கி வந்துட்டு ஏன் மாமனாருக்கு வந்துட்டு இன்னைக் கீ வேல இல்ல லீவு சண்டே சண்டே அங்களுக்கு லீவு என்ன பண்றது சிஸ்டர் அதனால நமக் இன்னைக்கு வேல அதிகமாச்சு நம்ம வீட்டுல வந்துட்டு ஜென்ஸ்சு இருக்காங்க அப்படின்னா லே சமையல் கொஞ்ச எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி ஆய்ருதுல்ல நம்ம மட் நல்லா இருக்கே சிஸ்டர் வீட்ல எல்லாரு நல்லார்க் பாங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க பிள்ளைங்கெல்லா நல்லா இருக்காங்களா ஆ இப்ப பரவல்ல
ஆஹ் அதான் பையனுக் முடியல சொன்னீங்களே அப்டின்டு
இப்ப பரவாயில்லஸ் ஆஹ் இங்க ஒரே ரெண்டு நாளா மா ழையா வேற இருக்கு சாரலா இருக்கு
அப்டியா
குற்றால சாரல் குற்றால ஆஹ் இங்க குற்றால சாரல் வந்துருச்சு போல அதா ச்சுட்டே இருக்கு ஆனாலு உருக்கமாதா சிஸ்டர் இருக்கு இல்ல நைட்
அது வந்துட்டு லைட் ஆ ஆமா அதுதா நைட் மட்டு கூலிங்கா இருக்கு மத்த நேரம் வந்து ரொம்ப வெக்கையாதா இருக்கும் ஏன்னா வந்துட்டு நல்லா அட மழ பேஞ்சாதா கூ கூலிங்கு இருக்கும் என்ன லேசா பேஞ்சாலும் இந்த வெயிலோட வெயிலோட வெப் அப்பத்த ஹீட் இருக்கும்ல உட ஆமா கண்டிப்பா ஆ ஆனா இந்த டைம்ல கொழந்தைங்கள பத்திரமா பாத்துக் போங்க ஏன்னா வந்துட்டு சூடு அதிகமா புடிக்கு கொழந்தைங்களுக்கு
உம் ஆமா நா வெளியே விடல வீட்டு உள்ளாரேயே வச்சு பாதுகாத்துட்ருக்கே வேளாட போணு சைக்கிள் எடுத்தான்னு கேட்டுட்டே இருந்தா நானே இப்பதா தூக்கி வுட் ட்ருக்கே நீ இப்ப மறுபடி வெளியே போகணுங்கிறே பாத்துக்கலா இன்னு கொஞ்ச நாள் ஆகட்டு அப்டின்னு சொல்லி சைக்கிள வீட்டுக்குள்ள ஏத்தி விட்டு இங்க வெச் ச்சு ஓட்டுன்னு சொல்லி ஓட்ட விட்ருக்கே
ஆமா சிஸ்டர் நானுமே பாப்பாவல்லா வெளியில அனுப்புறதே இல்ல பயமா இருக்கு இந்த வெயில பாத்தா எனக்கெல்லா ரொம்பவே பயமா இருக்கு ம் கொஞ்ச சரியாகட்டு சிஸ்டர் ப்ப பாவோ கொஞ்ச இப்பதா வந்துட்டு நீங்க ட்ரி சீத்ர அளவுக்கு பயன் முடியலன்னு சொன்னீங்க அப்ப வந்துட்டு அவ கொஞ்சம் நல்லா வரணும்னா இன்னு கொஞ்ச நல்லா சாப்பாடல்லா கொஞ்ச சத் த்தானதா குடுத்து கொஞ்ச அவனை தேத்தி கொண்டுட்டு வாங்க உம்
இன்னைக்கு என்ன சமைச்சீங்க
இன்னைக்கி சிஸ்டர் பக்ஈத் அன்னைக் க்கி போயிட்டு மட்டன் வாங்க போனப்போ கால் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு நாங்க சாப்ட்டு
அப்படியா நீ வந்து இந்த பக்ரீது குடுத்த கறிறெல்லாம் நீங்க பிரிட்சுல வைக்க மாட் ங்ளா
ஆஹ் வப்பம் தான் எனக்கு நாங்க வந்துட்டு இப்போ இந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆகுது சோ அதனால வந்துட்டு அந்த அளவுக்கு பழக்கள இல்ல ஒரு ரெண்டு பேர் குடுத்தாங்க என்னோட கணவர் இந்தமாரி பிரிட்ஜுக்குள்ள லா வச்சுலாம் சாப் ப்ட வுடவே மாட்டார் ஒன்னே ஒன்னே வைக்க சொல்லிருவாரு சோ தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் அதை வச்சு சாப்டுட்டோம் ஆமா ஹலோ கேக்குதா சிஸ்டர் கொஞ்சோ டவர் கிடைக்கிற இடமா இருந்து பேசுங்களே விட்டு விட்டு கேக்குது நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கா
கேக்குதா சிஸ்டர் ஹா கேக்குது சிஸ்டர் கிஷான் கிட்ட பே
உம்
சாப்ட்டீங்களா காலையில என்ன செஞ்சீங்க
இன்னைக்கு காலையில இங்க என்ன இடியாப்போம் கறிச்சால்னா வச்சு சாப்ப டாச்சி
ஓகே அதான் ஒவ்வொருவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி வைக்கிறாங்க நாங்க எல்லாம் வந்துட்டு இடியாப்பம் செஞ்சா தேங்காய் பால் மட்டு தான் புழிவோம் ஆனா எங்களோட நாத்தனார் வீட்ல லாம் அப்டிதான் இடியாப்பம் செஞ்சா ஆட்டுக்கால் பாயா வைப்பாங்க இடியாப்பம் செஞ்சா அந்த சிக் அத வச்சு கொளம்பு மாரி ஒரு மாரி வெப்பாங்க
உம்ம் இங்கெல்லாம் அப்படி கடை இங்கெல்லாம் வந்து தேங்காய் பாலுக்கெல்லாம் எடமே கெடையாது அதெல்லாம் அப்படியே நாங்க இங்க கறிச்சால்னா இருக் இங்க வச்சாலுமே சால்னா இருக்கணும் ஆமா
உம் பசங்களா சாப் ட்டாங்ளா
என்ன சிஸ்டர்
சிஸ்டர் கேக் மதினமா மடக்கு என்ன போயிருக்கியா
அதா மதியத்துக்கு தான் அந்த கால் குழம்பு வச்சிருக்கோம் வச்சுட்டு கேரட் இருந்துச்சு கேரட் வந்துட்டு தேங்காய் துருவி போட்டு பொறிச்ச வச்சுருக்கு கே பாப்பாக்கு வந்து அந்த இந்த சார் அவுங்க வந்து இந்த கால்லா சாப்ட தெரியாது அத சார மட்டும் ஊத்தி அப்படியே சாதம் போட்டு கேரட் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுருவாங்க
அப்படியா சரி
உம் இன்னைக்கி நாள் எப்டி போது இன்னைக்கி உங்களுக்கு சண்டே இல்ல பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு இங்கனதா கத்திட்டு இருக்காங்களே சத்தோ உங்களுக்கு கேட்ருக்குமே இந்தா வெளையாண்டுட்ருக்கா ஆமா கத்துறா அவளுக்கு சொன்னா புரியுமா ஆமா சின்னவளுக்கு வந்துட்டு சொன்னா புரியாதுல்ல உம் அம்மா அம்மான்னு பின்னாடி வரையில நம்ம என்ன பண்ண முடியும் அதுதா
அது மேக்ஸ் திமுருஜி அது ரொம்ப இதே மத் த்த இதா இருந்தா இதாயிரும் இதுல அப்டி இல்லன்னு
ம் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் இல்ல இல்ல ஆஹ்ய் அ என்னமோ கேக்க நெனைச்சே ஆஹ் மதியத்துக்கு என்ன சாப்பாடு செஞ்சீங்க
இன்னைக்கி மத்தியானத்துக்கு இங்க அது என்னது ஈரல்னு சொல்வாங்கல்ல அது கிரேவி மாதிரி வய் ச்சு ரஸ்
ஈரல் கிரேவி ஆஹ் இப் இப்பதா என் பொண்ணுகளுக்கெல்லா ஈரலே நா குடுக்க ஆரம்பிச்சிருக்கே சிஸ் தா இப்பதா சாப்புடுறாங்க இதுக்கு மேல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க சார் ரெண்டு பேரு சாப் போட்றாங்க ஒரு வழியா
மொத மொத பொண்ணுக்கு இப்பதா குடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா
ஆமா மொத பொண்ணு சுத்தமா சாப்ட மா ஆஹ் இல்ல ஸ்கூல் இன்னைக்கு சண்டே இல்ல போல
இல்ல ரீஓப்பன் அன்னைக்கு போயிட்டு வந்தாச்சா ஸ்கூலுக்கு
ஆஹ் போனா போனா அனுப்பி வுட்டேன் ஆனா நான் கூட்டிட்டு போய் விட்ட அன்னைக்கி யாருமே வல்ல ஏன்னா ரீ ஓப் போன் பன்னுனது வந்து வியாழக் கிழம பண்ணி புட்டாங்க அதுனால யாருமே வர்ல வியாழன் வெள்ளி ஆஹ் வியாழன் வெள் அடுத்து ரெண்டு நாள் லீவுன்றதால எல்லாரும் ஒரேடியா லீவு போட்டாங்க நா அதனால சரி ஓகே இனி திங்கக்கிழமதா எல்லாரும் வருவாங் இங்க அப்படினுட்டு சிர்க்கா கலா அ உம்
அது சரி
இங்க ம் குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க முடிஞ்சச்சு ச பாப்பா அவக்கு பெரியவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாய் மாமியார் ஊட்டுவாங்க அவளுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்அவங்க வெ ஊட்டேன் அவங்க குடுத்துருவேன் அவங்க ஊட்டுவாங்க அதாவது சின்னவ வந்து அப்ப கையில அவசம் சாப்பிட்டு இருக்கையில சின்னவவளுக்கு இப்ப கில கையில உருட்டி வச்சோம்ன அவ சாப்பிட்டுக்குவா தட்டல போட்டு கொடுத்தா கூட அப்டி சிந்துவா கையில அப்பப்போ உருட்டி வைப்போம் அவ அப்டியே சாப்டுறவா இல்ல இல்ல ஒன்னே கால் வயசு தான் ஆகுது
அ ஒன்னே கால் வயசாகதா அப்ப நல்லமா அப்ப நல்லா வசிச்சுடுங்க ஏன்னா ஜெரிமம் ஆகாது
அஹஹ எல்லா பல்லும் முளச்சிருச்சி இவள ரொம்பஸ்பீடா பல்லு முளச்சிருச்சி க்கத்துல வந்துட்டு கிளவியானா பல் விழுந்துருன்னு சொல்லுவாங்க அந்த மாரி இவளுக்கு ரொம்ப சீக்கிரம் பல்ல மச்சுிருச்சு கடாப்பல் மளைச்சிருச்சுங்க ரெண்டு சைடுல மெண்டு சாப்பறோம்ல அந்த பல் மளைச்சிருச்சு நல்லா மெண்டு சாப்பிடுறா ம் கடாபல்னா நமக்கு இந்த சைட்ல இருக்கல சைட்ல இருக்கல ரெண்டு ல்ல நம்ம மில்றோம்ல கரெக்டா அந்த கீழர் என் பொண்ணுங்க ரெண்டுக்குமே சீக்க இருக்கிறம் பல்லு முளச்சிருச்சு
முட்ட எல்லாம்க்க
ஆஹ் முட்டைெல்லாம் கொடுத்து இவ பெரியவ சாப்டான அவ வந்து வாங்கிச்சாப் சாப்பிடுவா கொஞ்ச ஒன்னு சாப்பிடுவா
ஆஹ்
ஹலோ ஓகே கேக்கல சிஸ்டர் என் விட்டு விட்டு கேக்குது ஏன் டவர் இல்லயா உங்களுக்கு
ஹலோ
டவர் ப்ராளமா இருக்கு க்குு நினைக்கிறேன் ஆஹ் சொல்லுங்க
சத்தம் போட்டா தான் லைட்டா உள்ள வந்து எப்டி ஆரம்பிச்சிருச்சு
ஆஹ் ஆஹ் இப்ப கேக்குது
ம் ஆமா இதுவறு மழை துரிட்டி இருக்கா ஏத்தலுக்கு சரியா டவரே கெடைக்காது
அதான் ஒவ்வர் ஓ பக்கம் மழ மழ விழுகறதுனால டவர் இருக்கு அதுல்ல இந்த மாதிரி கல்யாணம் வீட்டு பங்க்ஷன் அந்த மாதிரல்லாம் போவீங்களா இல்ல இப்போ கல்யாணம் வீடு பங்க்ஷன் அந்த மாரி கூப்பறாங்கனாப் போவீங்களா
நா ஏய் ச்சக்கல நம்ம சாயங்காலமாப் போவோம் போய் கவர் வச்சுட்டு வருவோம் ஆன மெக்சிமம் காலைல போக மாட்டோம் ஏன்னா இங்க வந்து அண்ண அதுக்குலாம் போவிட மாட்டாங்க த்துடுவாங்க அப்டிங்கறனால சா அந்த கல்யாணம் எல்லாம் முடிதுக்கு அப்புறம் சாய்காலம் போயிட்டு கவர வச்சுட்டு
எங்க பக்கும் எங்க வீட்ல இப்டி பண்ணுவாங்க மொய்யெல்லாம் வாங்குற கல்யாணம்லாம் வந்துட்டு போக் கூடாதுனு சொல்லுவாங்க ஆஹ் கூ என் கணவர் ரொம்ப மு முக்கமானவங்க கல்யாணத்துக்கு வேணா கூட்டிட்டு போவாங்க
நறைய அப்டி இங்க வந்து இங்க இங்க வந்து ந்து இந்த இங்க வந்து தௌக்கியத்துல இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல தௌஹித்ன்னு சொல்லுவாங்கள அந்த மா
மாறி அந்த கொள்கையில இருக்காங்க
அதனால அந் அந்த கொள்கைல இருக்கற இருக்குறவங்க அந்த மாரி கல்யாணம் பண்றவங்க வீட் இதுக்கு மட்டும் தான் போவீங்க அப்படிதானே
இல்ல இந்த தே அ இது ஈவினிங்ல வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க
ஆமா ஆமா எனக்கு அப்டிதான் நடந்துச்சு சிஸ் செர் எனக்கு அந்த மாரி தான் எனக்கு அந்த மாரி தான் கல்யாணம் நடந்துச்சு ஈவினிங்ல மிச்சர் மிச்சர் ஒரு லட்டு முடிஞ்சு ஸ்நாக்ஸ் அத வச்சு கல்யாண முடிச்சிடாங்க
எலுமி எலுமி திருமணம் தான் நல்லது து ஆனா நல்லா இருக்காது எனக்கு வந்து நல்லா பந்தல் இந்த பந்தல்ல்லாம் போட்டு எல்லாரும் அந்த ஸ்டாப் சாப்பாடுலாம் வச்சு அப்டி பண்றதுதான் எனக்கு புடிக்கும்
ஆமா அதே மாரி இந்த பா பாலும் பழம் செய்றது வந்து ஒவ்வொருத்தவங்க உங்ளுக்கு வந்துட்டு அமையவே அமையாதுன்னு சொல்லுவாங்க உமட்டும் சாப்ட முடியாதுல எங்ளுக்கு சூப்பரா இருந்துச்சு நைட் சாப்டவே இல்ல எல்லாரும் வந்தவங்க எல்லார் சிம்பிளா வச்சதுனால சொந்தக்காரவங்க அந்த மாரி கொஞ்சமா தான் சொன்னோமா ஹக் ஒரு ஆள் விடாம சின்ன குழந்தையில் இருந்து ஒரு ஆள்
எனக்கு ரொம்ப நாள் ஆச இந்த பாலு பழம் சாப்டனும் அதை எப்டி செய்வாங்க உங்களுக்கு தெரியும்மா
அது ஏதோ பக்குவமா செய்வாங்க அது எனக்கு எனக்கும் தெரியாது சிஸ்டர் அது கரெக்டான பக்குவத்துல செய்லன்னா ஓமட்டும் வாமிட் வந்துரும் அந்த மாருக்கும் எனக்கு டேஸ்டா இருந்துச்சி நானும் என் கணவரும் அததான் நைட் சாப்ட முடில எல்லாரும் தே அதுதான் எல்லாரும் ஊட்னா எப்டி நம்ம சாப்ட முடியும் சொல்லுங்க எல்லாரும் ஊட்டிட்டாங்க நைட் நானும் என் கணவரு சாப்டவே இல்ல சாப்பிடாம போய் படுத்துட்டோம் உம் நல்லா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் ஓகே சிஸ்டர் சேரி பாருங்க அப்பறமா பேசலாம்
சேச்ரிங்க சிஸ்டர் நான் அப்றமா பண்றேன்
ஓகே சிஸ்டர் பாய்
அழ என்